ஹலோ கேக்குதுங்களா ஹலோ ஆ சொல்லுங் சார் சாப்ட்டீங்ளா
கேக்குதமா எப்டி இருக்கீங்க ஆ இனிமேதா சாப்புண்ணு நீங்க சாப்டாச்சா
இன்னு இல்லிங்க சார் இனிமேதா சாப்பிண்ணு சார் ஹலோ ஆமாங் சார் சார் கா த்து அதிகமா அடிக்குதுன் நெனைக்கிறே உங்க பக்கோ
அப்டிங்ளா
எரச்சல் அதிகமாருக்கு ஆமாங்க ஓ அப்டிங்களா கொஞ்சோ இப்டி வந்து பேசுனா நல்லாருக்கு
ஓகே இப்ப ஒழுங்கா நல்லா
ஓ அ இப்ப ஆ இப்பண்ண க்ளி க்ளியரா இருக்கு க்ளியரா இருக்குங்க என்ன சாப்ட்டீங்க
அதுதா இனிமே நா செஞ்சு சாப்டணு நீங்க சாப்ட்டாச்சா
இன்னு இல்லிங்க இனிமேதா சாப்புண்ணு
ஓகே
கொஞ்சோ டயடா இருக்கா அதனால இன்னு கொஞ்நேரனா சாப்ட்டுக்லா அப்டின்ட்டு இருந்தோ கொஞ்சோ நேர டான்ஸ் ஆடிட்டுருந்தோங்களோ ஃபேம்லியோடோ பசங்களோட அதனால கொஞ்ச் ஆ அதெல்லா நாங்க எங்களுக்கு ரொம்ப புடிக்கு
போட்டுக்லா நாளலந்து ஸ்கூலு டே ஸ்டாட் ஆவு பசங்களுக்கு அப்ப அதனால எல்லா ஜென்ஜாய் பண்றீங்ளா இன்னிக்கே ஸ்டாட் ஆய்ட்ச்சா
ஆ இன்னைக்கே ஸ்டாட் ஆயிச் ஜூன் ஃபோர்லெருந்து எங்களுக்கு ஸ்கூல் ஸ்டாட்டு பசங்களுக்கு
என்ன அர்த்தோ அது எப்டின்னா ஃபிட்டா இருக்கறதுக்காக டான்ஸ் ஆட்றது
கண்டிப்பா கண்டிப்பா மனம் எப்டி சொல்றது டிப்ரெஷன்ல இல்லாம ஜாலியா இருக்கணுன்ற அது ஆ இன்னா சமைக்கலான் இருக்கீங்க
ஆ ஷாப்பிங் பண்ட்டு கொஞ்சோ வாய்ன்ட்டு வந்தே காலிஃபிளவர்ரு அப்பறோ சப்பாத்தி செஞ்சிற்லா அப்டின் நென்ச்சிட்ரிக்கே
ஓகே ஓகே சம்ம காம்பினேஷன் நல்லாருக்கு சாப்றத்துக்கு ம் காலிஃபிளவர் நல்லாருக்கு சப்பாத்திக்கு
எஸ் அது நம்ம கொஞ்சோ கிரேவியு ரொம்போ தண்ணியா இல்லாம
ஆ கிரேவி மாரி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கு சப்பாத்திக்கு சார் கண்டிப்பா கண்டிப்பாங்க நீங்க எப்டி செய்வீங்க காலிஃப்ளவர்லா
ஆ ரொம்போ சிம்பிள் தா சிம்பிளா தா செய்வ ரொம்போ எப்டி சொல்றது மசாலலா ரொம்ப எடுத்துக்காம நா ஆனியன் அப்றோ டொமேட்டோ எல்லாமே நல்லா கட் பண்ணி அதே மசாலா நல்லா செஞ்சுட்டு அதுக்கப்றோ அந்த உருளக்கிழங்கு அப்றோ காலிஃப்ளவர் ரெண்டுமே நல்லா கழுவி அத பொடிச்சுடுங்க
வா வாயின்ட்டு வருவோ இது என்னா இருக்கு
ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டு போடுவோ
ஓகேங்க ஓகேங்க சிக்கன் மசாலா கூட கொஞ்சோ ஆட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு கரம் மசாலா ஆட் பண்ணா இன்னு நல்லா இருக்கு
அதா நா சொன்னனே இந்த மசாலல்லா நம்ம நல்லா ச் ஆ ஆட் பண்ணு அப்பதா அந்த கிரேவியோட கலரே கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பா இன்னைக்ககி இன்னைக்கி இன்னைக்கி நா ஒர்க்கு போற நீங்க ஒர்க் போறீங்களா இல்ல வீட்லதா இருக்கீங்ளா ஓ அப்டிங்ளா நாங்க க நாங்க ஒர்க் போயிட் இருக்கோ காலைல எந்திருச்சு கொழந்தைங்களுக்கு சமச்சி அவுங்கள ரெடி பண்ணி அவுங்கள ஸ்கூலுக்கு செவன் தேர்டிக்கு பஸ்சு அவுங்கள அனுப்பிட்டுட்டு நாங்க எயிட் தேர்டிக் கி நாங்க எங்களுக்கு வேன் வந்துரு நாங்க கெளம்பிடுவோ போயிட்டு எயிட் தேர்டி டூ ஃபைவ் தேர்ட்டி வரைக்கு எங்களுக்கு எட்டு அவர்ஸ் வேல அப்ப நடுவுல பசங்கல்ல யாரு ரிப்பிட்டு கொண்டு வருவாங்க வாங்க பஸ்ல வந்துருவாங்க அவுங்களே பஸ்லயே வந்துருவங்க அப் அண்ட் டவுன் பஸ்ல வந்துருவாங்க ஈவினிங் வந்து நா வர வர வர வர நா சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடு நாங்க வீட்டுக் வர்த்துக்கு அதுக்குள்ளயே கொழந்தைங்க உக்காந்துட்டு அவுங்களுடைய ஹோம் ஓர்க் இருந்தா ஹோம் ஓர்க் முடிச்சுட்டு
அப்ப பெரிய பசங்களா இருக்காறங்னால உங்களுக்கு கஷ்டமா இல்ல
ஆ ஆமாங்க ஆமாங்க ப பெரியவுங்க வந் வந்து த நைன் ஸ்டாண்டர்ட எனக்கு வந்து த்ரீ கொழந்தைங்க ரெண்டு ரெண்டு மென் ஒன்னு உமன் ரெண்டு மென்ஸ் ஒன் உமன்ஸ் ஆ பெரியவங்க வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் போ போறாங்க இப்ப போயிட்டு இருக்காங்க எழுந்து ஆ பாப்பா செவன்த் ஸ்டாண்டர்டு தம்பி சின்னவுங்க தேர்ட் ஸ்டாண்டர்டு இருப்பாங்க அவுங்க அதனால அவுங்க ஈவினிங் வந்து படி க்காங்க நாங்க சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடு ஒர்க் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா கொழந்தைங்க கூட கொஞ்ச கொஞ்ச நேர அவுங்க ஹோம் ஓர்க் முடிச்சா அதுகுள்ள கொஞ்ச நேர எங்களுக்கு டயர்டா இருக்கு டீ குடிச்சிட்டு அப்றோ அதுக்கப்றோ தா அவுங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்பறோ சமச்சு அப்றோ சாப்புட்டு அதுக்கப்பறோ கொழந்தைங்கள்லா படுத்துட்டாங்க நாங்க கொஞ்ச டயர்டா இருக்குன்ட்டு அப்டியே உட்காந்துட்டு இருக்கோ நாங்க வந்து ஊதுவத்தி கம்பனைக்கு ஆ அப் அண்ட் டவுன் டெய்லி ரெட்டட்சா அப்டிதா வேற என்ன பண்றதுங்க நாங்க ஊதுவத்தி கம்பன்ல வேல செய்றோ ஆ நாங்க மிஷினு ஓட்டுவோ மெக்கானிக் எல்லா வேலையுமே நா செய்வ அங்க நாங்க பேக்கிங் இருக்கு இங்க இதுல ஊதுவத்தி பேக்கிங் பண்ணுவோ அப்றோமா சென்ட்டு போட்டு அது ஒர் பேக்கெட் இவ்ளோன்னு சொல்ட்டு ரேட் பிக்ஸ் பண்ணி அத இது பண்ணுவோ சேல்ஸ் பண்ணுவோங்கோ கண்டிப்பா கண்டிப்பா
ம்
கண்டிப்பா இது பண்ணி சேல்ஸ் பண்ணுவோ அதெல்லா நல்லாருக்கு அந்த எப்டி சொல்றேனா ஜாலியா ஃப்ரெண்டுங்களோட பேசிக்கிட்டு ஃப்ரெண்டுங்களோட ஜோலியா பேசிக்கிட்டு அ டைம்ஸ் எட்டு மணி பத்து மண் நேரன்றது எங்களுக்கு அது ரொம்ப கம்மின்தா நெனைக் றோ நாங்க எங்களுக்கு அது வந்து ஒரு டுவலர்சிப் கேட்டிருக்கோ ஆனா ஃபேமிலியு பாக்கணு நாங்க அதனால பாப்போ இன்னு கொஞ்ச நாளைக்கு இது பண்ணிக்கலா அப்படின் சொல்லிட்டு அப்டியே ரன் பண்ணிட்டு இருக்கோ நாங்க என்ன பண்றது வேற வழி இல்லைங்களே ஏன்னா இப்ப இருக்க சுச்சேஷனுக்கு ஒருத்தருடைய இன் கம்மா நம்மள பாக்க முடியாது இல்லைங்களா
ஆமா
நம்ம ரெண்டு பேரு இது பண்ணா மட்டுந்தா அப்படின்றதுனால தா எங்களுடைய சேவிங்ஸ் என்னவோ நாங்க பாத்துக்கணு நாங்க நெனைக்கிறோ எங்க எனக்கு என்ன தேவையோ அ அப்படின்றது என்னுடைய லைஃபக்கு என்ன தேவை நா என்னுடைய இதுல நிக்கணுன் என்னுடைய குறிக்கோள் அதுதா எ கண்டிப்பா என்னுடைய மை ஆம்பிஷன் வந்து டெய்லரிங் தா பட் இப்போ வீட்ல இருக்கிறதுக்கு என்னால முடியல டெய்லரிங் செய்ற துக்கு ஒண்டியே செய்யணுங்களா ரொம்ப போர் அடிக்குது அதனால கொஞ்ச ஃப்ரெண்டுங்களோடு இருந்துங்கன்னா இன்னு நல்லாருக்கு இல்லைங்களா அதனால சரி வீட்டுக் போலாமே அப்படின்ட்டு போயிட்ருக்கோ ஜாலியா எங்களுக்கு வந்து டூ ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஃபைவ் ஃரெண்ட்ஸ் இருக்காங்க அதுல வந்து டூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆ செவன் இயர்ஸா இருக்கோ நாங்க ரெண்டு பேருமே மூணு பேருமே நாங்க ஒரே கம்பெனில த்ரீ இயர்ஸ் த்ரீ நம் த்ரீ மெம்பர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோ ரெண்டு மூணு பேருமே நாங்க திட்றதுல இருந்து சாப்பறதுல இருந்து ஷாப்பிங் போறதுல இருந்து ஆ சினிமாக்கு போறதுல இருந்து எல்லாமே ஜாலியா இருப்போ எவ்ளோ ஆ எப்டி சொல்துன்னா அவங்க கூட இருக்கிறதே வந்து ஒரு ஃபீலே இருல இருக்காது எங்களுக்கு எந்த ஒரு கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு அவங்க குடுத்துருக்காங்க அதாவது அதுல ஒருத்தரு மட்டு ஒருத்தி ஆ ஒருத்தி கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பா எப்டி சொல்றதுன்னா ஹஸ்பண்ட விட ஹஸ்பண்ட விட எங்களுக்கு அவங்க கூட இருக்கறது ரொம்ப நல்லாருக்கு எங்களுக்கு ஃப்ரெண்ஸ்சோட இருக்கறது கண்டிப்பா கண்டிப் அப்பா எங்களுக்கு எப்டி சொல்றதுனாக்கா ஹஸ்பண்டு கிட்ட என்னென்ன பேசுறோமோ என்னடா வாடா போடா அப்டின்றத வந்து அவங்கிட்ட பேச முடியாதே ங்ளால ஆனா அது வந்து ப்ரெண்டு கிட்ட நல்ல ஜாலியா பேஸ்லாம் உண்மேலே சொல்ல போனா ஜாலியா இருப்போம் ஃப்ரெண்டுங்ளோட இருந்துட்டுங்ன்னாவே சொல்றா மச்சி இப்டியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போய்ட்டு இருக்கோம் லைஃப் இப்ப நெக்ஸ்ட் வீக் இதுக்கு போலாம்னு இருக்கோ சினிமாக்கு போலாம் அப்டின்னு இருக்கோம் ஃப்ரெண்டுங்ளோட ஃபேம்லி எல்லாம் இப்பதான் என்னங்க பண்றது நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க எல்லார யும் பண்ணிட்டு உள்ளார போய்ட்டு சினிமாக்கு போய்ட்டு வரலா
நான் இன்னும் வேலைய தேடிட்டு அப்புறம் தான் என்னோட லைப் செட் ஆகும்
அதாவது லைஃப் செட்டில் ஆகுறது ஓகேங்க அதாவது நம்மளுடைய சந்தோஷம் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது இல்லைங்களா
அது கரெக்டு இங் இப்ப நீங்க நம்ம என்ஜாய் பண்றோனா அது கண்டிப்பா
ஒர்க் பண்றதனா அதுக்கு கண்டிப்பா ஒரு மணி‌தேவப்படும் கண்டிப்பா
ம் சோ அதுக்குதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்
ஓகே நாங்க செலவு பண்றோ பர்ல வாங்கலே வரலாமெல்ல நாங்கே நாங்க செலவு பண்றோம் ஜால்யா என்ஜாய் பண்ட்வர்லாம் ம் ம் மதியானம் என்ன சாப்டீங்க லெஞ்ச் என்ன சாப் டிங்க புரில ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா கேக்குதுங்ளா கேக்குது கேது நைட்டு செஞ்ச சாம்பார் சாதம் லஞ்ச் லன்ச் சாப்பிட்டு நைட்டு் செஞ்ச சாம்பார் சாதங்ளா
ஆமாம்
தொட்டுக்க என்ன சாப்டீங்க தொட்டுக்க கூட சைட்டிஷ் தொட்டுக்கெல்லாம் அப்டி கிடையாது சைட் டிஷ் ஏதாவது ஒன் வச்சி சாப்டுலாம் இல்லிங்ளா சாம்பார் சாத்துக்கு கொஞ்சோண்டு ஊறுகா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் உண்மயாங்க நல்லா இருக்கும் கரெக்ட் தான் நீங்க இத கமினேஷன் கரெக்ட் தான் ம் ஊ சைடிஷ் அது இருக்கணு மெயின்னா அது இருந்தா நல்லா இருக்கும் இல்லன்னா அப்ளம் சாப்பலாம் இல்லன்னா முட்ட சாப்பிலாம் ஆ தக்காளி தொக்குச்சு முட்டை சாப்டா ஆம்லெட் மாரி ஆ ஆம்ப்லேட்ன்றத விட ஆப்பைல் வச்சி இன்னும் சூப்பரா இருக்கும் சம்பார் சாதம் விட சாப்டுறதுக்கு நல்லாருக்கும் ஆ என்ஜாய் பண்ற து அப்ப சாப்பாடுலக்கும் நீங்க ரொம்போ கண்டிப்பாங்க அதுக்கு சொல்லப் சொல்லப் போணும்னா எப்டிங்க சொல்றதுனாக்கா எங்களுக்கு பஸ்ட் சாப்பாடு தாங்க முக்கியம் கஷ்டத்துலயும் சரி மெய்ன் எங்களுக்கு டீ காலைல்ல எங்களுக்கு எப்பல்லாம் நாங்க டென்ஷன் எப்பல்லாம் டிப்ரெஷன்ல போறோமோ அப் பல்லாம் நாங்க கப்பன்ல கூட செரி மெய்ன் ஃபர்ஸ்ட் போய் டீ குடிச்சுட்டு வந்துருவோம் மெய்ன் டீ ம் எங்களுக்கு டீனா எப்டி சொல்ற ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அது வந்து ஃப்ரெண்டுங்களுக்கும் சேரி எங்களுக்கும் சேரி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா பத்து டீ குடிப்போம்
அம்மாடி ஐயோ அதெல்லாம் ரொம்ப அதிகம் அப்ப ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிச்சதே பெரிய விஷயம் அது ஏன்னா எவ்ளோ அதிகமா தைய்கு டீ குட்ச்சா
லா ஹெழ்த்திக்கு தா கண்டிப்பா யா கண்டிப்பா ஆனா இல்ல நாங்களு ட்ரை பண்றோ கொஞ்சு கம்மிப் பண்ணிக்கிணோனு பட் எங்களால முடிவு மாட்டேங்குது அது கொஞ்சு கொஞ்சுமா கொறச்சிட்டு வந்துருவ் இல்லிங்க முன்ன விட இப்போ ஓரளவுக்கு பரவால்லெங்க முன்னல்லா பதனஞ்சி டீ இருவது டீ குடிப்போ ஆனா இப்பல்லா பத்து டீ கம்மி பண்ணிட்டோ
ஒரு டீயே பன்னெண்ட்ருபா பதினஞ்சு ருபா ஆக்கிட்டாங்க
ஆமாங்க இப்புல் நாங்க கம்பன்ல இருக்குறத்னால அது வந்து அங்யேதான கம்பனிலே கேன்டீன் இருக்கு இல்லைங்ளா கேண்டில்ல போய் குடிச்சுப்பாங்கல்ல கம்மி ரேட்டு தானங்க கேண்டின்ல அதனால நாங்க அத இது பண்ணிப்போ நெறைய டீ குடிச்சுட்டுந்தோ இப்போ ஓரளவு பரவால்லைங்க கம்மி பண்ணிக்கிட்டோ
ஓகே
அப்றங்க சாப்டீங்ளா நீங்க ம் சமைக்கணு சொன்னீங்கல மற் பண்றத சாரி ஓகேங்மா செரி நான் அப்றம்மா கால் பண்ற இவ்ளோ நேர எங்கிட்ட பேஸ் முட்டுக்கே ராம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருன்ச்சேனப் க்கோ உங்க கூட பேசுறதுக்கு ஓகேங்ளா ஓ தேங்க்யூ மா அப்றமா கால் பண்றே ஓகே பாய் பாய் பாய்மா